சொல்லுங்க
ம், எங்க உங்க சின்ன பொண்ணு வீட்ல ஏதோ குட்டி நாய் வளக்கறாங்களா கேள்விப்பட்டீங்ளா
ஆமா அவரு அங்க இருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு போட்டு எனக்கு ப்ரசரே வர வச்சிருவாரு போல இருக்கு
நேத்தா உங்க சின்ன பொண்ண குரூப்ல எணைச்சே அவ பொசுக்குனு பழையபடி வெளிய வெளிய போயிட்ட அவ இல்லாமக்கறது நல்லத்தா அவங்க ரெண்டு பேரும் பேசி எதுக்கு இங்க போ
அதுக்காகதா நா சொன்ன குரூப்ல ஆர்த்தி இல்ல பின் போட்ருந்தே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னாரு
அத் தா அதா அதா
மாப்ள காலைல வேளைய முடிச்சு ட்டு போறா போயிட்டு வந்து ரெண்டரைக்கு வர பசியோட வருவாலா இல்லையா அவ வந்து உள்ள வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேர டிரஸ்ச மாத்திட்டு படுக்கறா
ஒண்டி கட்டையே சமைக்கறது கஷ்டோ அது வேற உன்னொன்னு ஒன்ன கூட்டணு வன்ட்டு ஏ இது பண்ணனா இதுல அவங்க பெரிய பொண்ணு சப்போர்ட்டு இப்ப நம்மவளர்த்தோம்னா அத பெருசாககுபோ நம்மல நல்லா பாத்துக்கு அத என்ன கொழந்தையா குட்டியா
இல்லப்ப அங்கன்னா நாலு பேர் இருக்கீங்க மிச்சோ வச்சீங்கன்னா அந்த மிச்சத்தை போட்ட
அத்தா இங்க நாலு பேர் இருந்தாலே வீட்ல அதாவது தெருநாயி இருக்கு போது சில சமயோ சாப்பாடு இருக்கு இருக்காது அது பசியா தா இருக்கு நாங்க தா ரே சன் ரைஸ் வெச்சு ஏதவது போட்டு சமைச்சு போட்டு டுருப்போ நாளைக்கு மேரிக்கு நாலு பேர் இருக்கு போது இங்கேனும் போது ஓண்டி கட்டென்னும்போது அது ஆ வேலக்கு ஆகாது
ஒருவேள காபியா குடிச்சுட்டு கூட படுத்து த்துருவா ஆ ஒரு உப்புமா கிண்டி கூட சாப்பிட்டு படுத்துருவா
அதேதா அதாவரு புரிய மாட்டேந்து ஏதோ
இ அது பண்ண மாட்டேக்குது இது பண்ண மாட்டேக்குது சுத்தமே பத்தல அதே ப அது பத்தல இது பத்தலன்னா எ என்ன மத்தவங்களோட ஆர்த்தி நீட்டாாதானே பண்ணுவா மாப்ல
அது அவருக்கு புரியல அது எல்லாமே நீட்டேக்கட அத அவங்க ரெண்டு பேரு பேசிக்கிட்ட பிரச்சனை இல்ல அவ நங்கு குரூப்ல போறபோதுதா தெரியிது வேற ஒன்னு
குருப்லையு வரா எனக்கு தனியாவு போட்டுறாரு
அ அது ஏ
வாய்ஸ் மெசேஜ் ஆய்யாய்யா யாரு எழுது நா பாதி த நேரோ கேக்கவே மாட்டே
அப்படி இல்ல இங்க அவ பொன்னாட்டிக்கு வெச்ச மாரி சி சி டிவி கேமரா வெச்சு அவங்க அம்மா வீட்டுல வெச்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே ரூம் எல்லா வீட்டு நீட்டா இருக்குதான்னு பாத்து போட்டோ எடுக்க சொல்லனா
அ ஆ
ஆ
சிசிடி கேமரா நாய்க் கொள்ள பக்கொ தா பொய்யோ மோஷன் போதா அத அள்ளி போடன் நம்மா இன்ஃபெக்ஷன் ஆவ்மா யார் தி இவ நாய் கேட்டாளா
தா அத்தா தேவையேலதா நாயி நானு அதா சொன்னே மாரி தெரு நாய் சாப்பாடு போட்டோ இலே அதுக் வந்து படுத்துவா
அது அவ்ரு கூட்டமா ஒரு அஞ்சாறு பேர் இருக்ற வீடா இருக்கணு ஒர்த்தர்லாட்டி ஒர்த்தர் வீட்ல இருப்பாக் அங்க நாய்க் எதோ மிச்ச மீதி சோற எடுத்து வொப் ப்பாங்க
அது அதேரா அவ்ருக்கு புரிய மாட்டன்து அல்லந்து ஏதாவ் ஒ நெனைக்கிறாரு வீடா சிசிடிவி கேமரான்ந்தா பந்தா பஸ் தா இருக்கு நா இருந்தா அவர் பந்தாபஸ் தா இருக்கு அப்டின் சொல்லி நம்மரு நம்ம வீரோ வாங்குறாரே
ஆமா
அது தெரிய மாட்டன்து
இதுகோ நொய் நொய் நொய் டெய்லி கொற சொல்லக் கூடாது மாப்ளே எல்லாரு கொறையோட் டதா இருக்குறோ இல்லங்கள என்னக்கோ ஒர் நாள் தப்பா எத் தோர் திருத்திக்கலாமா இப்ப சொல்லலா டெய்லி கொற எந்திரிச்சோனா கொற படுக்ற வரைக்கு கொறன்னா
அவ்ருக் அவ்ரு வேற என்ன வேல அடிக்மா அவர்க் அந்து வேலதா அந்த வேலை இல்லே என்னப் போலக்குதே ஆ வ ஒம்ப கொற சொல்லுவ நீ
ல்ல அவுங்க அம்மாவ பத்தி கொற சொல்லானா லெச்சோ கோடி கொற சொல்லலா யாராவ் பேசிட்ருக்கோமா அத பத்
ஆரு அவர்க்கே தெரியு
பொழுது போலதா அவ்ங் அம்மாட்ட பேசிட் ட்ருக்க வேண்டிதான அவரு இது மாரி அது பன்னெண்டு வர்ஷோ வரும்பா அவஞ் சம்பாரிபானா சிங்கபூர்ல ஒன்னுமே இல்லன்னு வெறுசா அனுப்பி வுடுவாங்களா
உம் கும் நவ ஜனவரில வருவாருனு பாத் தே ஆகஸ்ட்ல வர்ர மாரி இருக் குது அப்டின் சொல்லி சொல்லி இருந்தாக ஆட சொன்னே என்னமா ஆகஸ்ட் இல்ல ஒ பர்த்டே வருது ஒருவேல அதுக்கு சப்ரைஸ் ஆ வர்றாரா
ஆஹ்
அப்டின்ட்டு அதுலா தெர்லாத்தா ஜனவரிலதா சொன்னாங்க ஆனா திடீர்னு ஆக ஸ்ட்ல ப்ளான் இருகுதுனாங்க அவுங்க மூடப்பொறுத் துதா திடீர்னு திடீர்னு பாத்தா டிக்கெட் போட்ருவாங்க அவரு ஒருத்தர் து சொல்ல முடியாது கரெட்டா
உம்
அப்டினு சொல்லி சொல்லிட்ருந்தாங்க
உம்
வளக்லா எல்லான்றத இது இங்க இப்ப நம் வீட்னா ஏதோ வளக்கலா செய்யலா நம் வீட்டுகே தேவயில்லதா இப்ப வச்சா சில பசங்க இருகறாங்க யாராது இருகறாங்க இப்ப ஆள் நடமாட்ட இக்குது ஒன்னும் ப்ரச்சன இல்ல
இப்ப நீங்களே அ வெளில சரணியா வீட்ல அன்னைக்கு சாப்டுறப்பல்லா அங்யேருந்து எலும்ப கட்டிட்டு வந்து போட்டீங்க
அது ஆமா ஆமா உம்
சாப்
நானு எங்க போனாலு செரி ஒரு கல்யாணதுக்கு போனாலு செரி போனாலு செரி எங்க ஏதாது தோச வீட்ல இக்கது து அதுக்கு இல்லன் சொல்லி நா போய்ட்டு வந்துட் போடோ இப்ப அது அது ஆர்த்திக்கி அந்த மாரி வாய்ப்பு இல்ல.
ஆஹ்
பாக்கலாம் என்னான்றது தெரில. வ உ
நானூறு ருவாய்க்கி பெடிகிரி வாங்கி போட் ருக்கலாம்
நம்ப சாப்பட்றதுக்கே இதெல்லா அ
மனுசாலுக்கே ஒண்ணு வாங்கறதுக்கு பயமா இருக்கு. நீ நாய்க்கு போய் பெடிகிரி வாங்கி போட்டிருக்க
அதா அதெல்லா ஒரு கேட்டா தந்தட்றாங்க இந்தமாரி நாய்லா ஆ சேரி
வேணா ஒரு முட்டைய போடு டெய்லி
போட்டு வுட்ருவாங்க அதா அதுக்கு சக்கர போடக்கூடாதா, உப்பு போடக்கூடாதா. அது இல்லாமதா குடுக் போட்னுமா இல்லனா முடிகொட்டி
ஆ
ஐயோ ஒரு ஆர்வக்கோளாறு ம். இல்லன்னா அவங்க அம்மா வீட்ல போய் குடுத்து அவங்க வீட்ல பந்தோபஸ்துக்கு வளக்க வேண்டியதா அவங்க வளக்க மாட்டாங்க. இளிச்சவாயி இவ தான அதனால மேயராங்க என்னா பண்றது? ம் பாக்கலா நாளைக்கி ஒங்க பொண்ணுக்கு ஒரே பேத்திக்கு ஆமா ஆமா இன்னெலந்து இன்னெலந்து சாயந்திரத்துல இருந்தே ஆரம்பிச்சிரவா இப்பவே காலைலெ சொல்ட்டு போயிட்டா சாயந்திர வந்து வீட்டுக்கு வந்து கொண்ணெரோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி போலா அதெல்லா கெடையாது நேரா போய் கேண்டி வாங்கணும் நாளைக்கி டம்ஸ் எல்லா வாங்கி எல்லா ரெடி பண்ணனு டீச்சர்ஸ்க்கெல்லா மன்ஞ் சே பசங்களுக்கெல்லா மெலோடி அ மத் மதியானம் பிரியாணி வே இன்னா
பிரியாணி வேண்மா ம் அவுளுக்கு மட்டுமா
ம் அவுளுக்கு மட்டுதா ஈவ்னிங்கே அ இல்லன்னா சாட்டடே அது அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா கூப்புடுவாங்ளா
அ
ஆ இவே ஏதோ பிளான் பண்ணுகிறா
அ
பாக்கலா என்ன இன்னிக்கு இவுங்குளுக்கு வேற வெட்டிங் டே அவ என்ன ப்ளான் பண்றா தெர்ல
யாருக்கு
யாருக்கே
பிரவீனாக்கா
அவுரு ஒர் இந்த மூணு வருஷம் பேசக் கூடாது
அ அ
அப்டின்னு ஒரு தடை உத்தரவு போட்டு வெச்சிக்கிறாங்க
ஆம்பளைங்ளே படக்காம பொம்ளைங்ள மட்டு ஆண்டவர் படச்சு அனுப்பிர்க்லா
த அவர் அப்படி அது இப்டி அவுங் மேலயு தப்புக்கீது எதனா ஒன்னுன்னா ஐ பண்ணி இங்க சொல்றது அங்க சொல்றது அவங்க வந்து கேக்குறது இவுரு மாரிதா உங்க பெரியப்ப சின்ன மாப்பிள மாரி க்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பேசிட்டா பிரச்சனை இல்ல அது எல்லாருக்கு சொல்லி இஷூஸ் பெரியாகறத அவுங்கள பத்தி டேமேஜ் பேர் டேமேஜ் பண்றது அந்த மாரி அப்டி இருந்து வரனா அவருக் புடிக்கல அதனாலதா இன்னைக்கி குரூப் இப்டி ஒரு விஷயோ செல்லாம இருக்கோ பாக்கலா எல்லா பண்டாங்க நாளைக்கி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு உங்க பெரிய பேத்திக்கும் ஒரே மாரி டிரெஸ்ஸு
ஆ
நாளைக்கு அவ சின்னவளுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாங்கல இன்னைக் கே அவங்களுக்கு வெட்டிங் டேன்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய பேத்திக்கு அவங்களுக்கு ஒரே மாரி ட்ரெஸ் எடுத்திருக்கறாங்க போல
ஆ
அ எயோ ஃப்ளான் பண்ணுன்தாக
ம்
முந்தாநேத் அப்படி தா இங்கொரு ஃபங்ஷன் கூப் தொன்னாக அதுக் போலா க்ராண்டாக்கொ அப்டின் ப்ளான் பட்டதன் திடின் பாத்தா சர்ச்சுல ஒர்த்தர தாபா கூட்னு போய்ட்டாங்க பர்த்துடே ட்ரீட்டுன் சொல்லி ஆல அங் அ போய்ட்டுக்னா
ம்
எதோ ப்ரோக்ரம் வந்துனுக்கு மாறி போய்னுக்கு
ம்
ம்
இன்னைக்கு நைட் என்ன தாபாவா
என்னிக் அத்தா இன்னிக்கி இல்லல்ல அதா தாபால அவ்ளு புடிக்கற்தில்ல அவ் ஃப்ரெண்ஸு கூ போட்னுவ் அவ்ங் கூட டைம் ஸ்பெண் பண்னு
ஆ
அ மாரி இருக்குது அவ்ரு சைக்கிள் ஒன்னு இன்ச்சே ஓட் ட்ர சைக்கிள அத் அவ்ளுக்கே தெரிய போய் இம்பே குடுத்துர்க்கற கடய்ல ரெடி பண்றதுக்க செய்ன அதிக லூச் ஆய்ர்ச்சே நல்ல டைட் பன்னி போட்டே லா எதோ ரெடி பண்ணி ப்ரேக் எல்லா வச்சு ஆஆ சரி பாஸ் பன்னிக்கிற நாளைக் அவ் குடுக்குணு அவ்ளுக்கா அப்பாரு சந்தோஸ்மா இக்குராவ்ங்க
ஆ
இன்னு அவ்ளு ஐட்டம் என்னா சொல்லுக்குறா பத்து ஐட்ட வாங்கணுமோ பத்து பத்தாவ் வர் ச்சிரிவா பத்து கிஃப்ட்டு தரணுமா போதா நேத்து ஒண் ஒண்டி வந்ச்சுல்ல சைக்கிளு அது ஒண்ண
ம்
இந் மாரி ஐட்டோ வரு உனக்கு அதல்லா வாங்கி வெச் சு பேக் பண்ணு அவுளுக் போயி சாய்ந்ரோ அ நாளை குடுக்குணு அவுளுக் மேடத்துக்கு
உங்க மருமவ ரொம்ப பாவோ
அ
உங்களுக்கு வர்ற மருமவ ரொம்ப பாவோ
ஆமா அது இப்பியே கமேண்ட ம்
ஒரு அம்பதாவது பொறந்தனாள்னா அம்பது கிஃப்ட் வாங்குணு அவ ம் ம்
அப்டின்னு அ எல்லா சேரிமா எல்லா ஸ் செஞ்சிருவா இப்பத்திக்கி பெரியவளு ன்னு அவுளுகுந்தா தா முட்டிகிது
ஆஹ்
ப்டியாக்கு அப்பிடியாக்கு இவ அவள சொல்றது இவளு அவள விட்டு குடுக்குறதல்ல
ம்
நா எதாவ் செரி உடு சின்னதுக் எதாவ் பண்டு போ அப்டின்னா அவுங்க பொண்ணுக்கு வந்து அவ் அன்னிக்கி தா பத்தரகாளியாயிருவாங்க
அ
ப நா ரெண்டு பேர் ஒரே மார தாம்ப ட்ரீட் பண் ண்றனா கொட ஓஹோ அப்டின்னு புடுவே இரண் ஆனா ஒ ரெண்டு பேரு வேல வே வேலைக்காவுனுன்னா ஒண்ணு சேந்துக்கிறாளுங்க போ போன் பாக்கறதுன்னா ரெண்டு பேரு அப்டியே இ இது பண்ணி நல்லா செஞ்சுக்குவாங்க எதாவது ஒன்னு ஸ் ஷேர் பண்ணிக்காங்கா ஒன்னுதா க்குதுன்னா அது இவுனுகுதா வேணு இவுனுகுதா வேணு சண்ட
அ
சின்ன பொண்ணு ப்ப போயிரு லன்ச்சு பேகு ஒன்னு அம்சிர்ந்தாங்க அது ஒண்ணு காட்ல வாழுது அ அஹ் ஆமா உம் அதனால அது செலக்ட் பண்ணப்ப இல்ல ரெண்டு பேக் இதுனா அதுல இந்த பேகு யாருக்கு அந்த பேகு யாருக்கு அது ஒரு சண்ட வரு ரெண்டு ஒரே மாரிந்ச்சுனா ப்ரச்சினை இல்ல
ம்
ஒண்ணு கருப்பு கலர்ல இருக்குது ஒன்னு ஒரு பிரவுன் மாரி அரக் கலர்ல இருக்குது
ம்
யா யாருக்கிது ஓ அ ஓ ஒரே இடதா ரெண்டு பேர் புடிச்சாதா சண்ட வந்துரு அதுங்க சமாளிக் ச்சி அவுங்கள வந்து பைசல் பண்றதுக்குல நம்மளுக்கு போதும்போதுன் ஆய்ரு பாக்கலா என்ன நடக்குன் பாகலா
அது ஒங்களுக்குன் இல்ல இந்த இப்ப இந்த வாரோ எது போட்ருந்தா விஜய் டி வி ல நா ஹேப் பி வொய்ஃபு ஜாலி லைஃபோ என்னவோன்னு அதுல அந்த புள்ளைங்க ரெண் ட்டா அழுவுது எங்க அப்பாவுக்கு வந்து பாப்பாவதா புடிக்கு என்ன புடிக் காது ரெண்டு புள்ளைங்க அழுகு அழுவுது ஆ எனக்கு எதுவ்மே செய்ய மாட்டாங்க எ தங்கச்சிக்குதா எல்லா செய்வாங்க அப்டின்னு
ஆ
சேருரத்த பாருங்க நானு இங்க ஸ்கூல்ள்ளதா இருக்குற பாத்துட்டு முடிஸ்ட்டு அப்பறங் கெளம்பனு பேஸ்லாஸ் சாயந்தர பேசறாத்தா ஓகே ஓகே ஓகே ம்